ஹலோ ஆ கேக்குது இப்பதா கேக்குது போன வாட்டி கால் பண்ணே சுத்தமா நீங்க பேஸ்னது கேக்கவே இல்லையா
எனக்கு நீங்க பேசறது கேக்கவே இல்ல
அய்யய்யோ நல்ல வேல
ஓகே நா இங்க எங்க வீட்ல ஒரு பெட்டு ஒண்ணு நாய் ஒண்ணு வளக்குறோ டாகு
ஆ
அந்துக்கு எந்தோ ஆ காலைலருந்து வேற அங்க போலியோ இதுக்கு போயிட்டே அது ரொம்ப பசில்ல இருந்திருக்கு அது பாத்துட்டோன்ன
இல்ல இல்ல காலையிலயே அதுக்கு மட்டு ரெடி பண்ணி நெறையா வச்சுட்டு போ போயிருந்தே எல்லா சாப்ட்டு முடிச்சிருச்சு இன்னைக்கு வந்தது லேட்டு வேற அதுக்குள்ள அத காலி பண்ணிடுச்சு வந்துட்டோன்னா பசில அப்டியே தாவி ஓடி வந்து இது பண்ணி வந்துட்டோம்னா அதுக்குதா ஃபர்ஸ்ட்டு ஆமா அதுக்கு தா ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையு வச்சுட்டு
ஏது பண்ணீங்க அதுக்கு பிஸ்கட் பாலு அந்த மாரியா ரஸ்க்கு
ஆமா ரஸ்கு பால்லு எல்லாமே அப்பதா வாங்கிட்டு வந்தே பால் வீட்டுல இல்ல செரிண்டு வந்து அத ஆற வச்சு காய்ச்சி ஆற வச்சு குடுத்து பிரெட் ஒரு ரெண்டு மூணு பிரெட்ட போட்டு நா சாப்புறன்னோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெடி பண்ணி எஃகு அது போ குடுத்தே வந்தோனிமே எப்போதுமே ஒரு ரெண்டு எக் குடுத்துட்டு இருந்தே இன்னைக்கு காலேல டைம் இல்லட்டு போய்ட்டே இன்னைக்கி வந்தோனுமே கடையில இருந்து வாங்கி ட்டு வந்து அப்டியே எஃகு பால்லு ம் கொஞ்சோ பிரட்டு அது இதுன் போட்டு வச்சுட்டே லாஸ்ட்ட பெடிகிரி கொஞ்சுண்டு போட்டு வச்சுட்டு வந்திருக்கே அது ரொம்ப பசி இன்னைக்கி பாவு
உங்கள தேடி இருக்கு வீட்ல யாரு இருந்திருக்க மாட்டீங்கல்லனு
ஆமா அது எப்போதுமே ஒரு த்ரீ ஓ கிளாக் போல வந்துருவேன்னா அது ஒண்ணு தெரியல இன்னைக்கு கொஞ்சோ டைம் ஆயிட்டோம்னா தேட ஆரம்பிச்சிருச்சு
அச்சோ பாவோ வாய் இருந்தா சொல்லு வாய் வேற இல்லயா அதா உங்கள வந்தோன்னா ஒரு பாடு படுத்திருக்கு
அது வண்டியே ஏத்த விடல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இது பண்ணிட்டே இருந்தது ஆ கடைசில கொஞ்சோ வா சாப் தூங்கவெச்ட்டோனதா ஓகே அப்டின்ட்டு கொஞ்சோ அடங்கி இதாயி இப்போ தூங்குது நெனைக்கிற சவுண்டே காணோ
நைட்டு முடிச்சிருக்கணும்ல அதனால இப்ப தூங்கிடு
ஆமா அதுமெர் நல்ல ஒரு ஆ அது நல்ல டைம் பாஸ் ஆகுது அதோட இன்னு கொஞ்சோ குட்டிதா அ து இன்ன கொஞ்சோ வளரணு வளந்துச்சுன்னா நல்லா டைம் பாஸ் ஆயிடு
நாங்களு ஒரு நாய் வளக்குறோ வீட்ல
ஆ
அதுக்கு பேர் தீரன்
ம்
நா வந்து அங்க தூரமா ஒரு அம்பது மீட்டர் எழுபது மீட்டர் தள்ளி வந்தாலுமே என்ன பாத்துட்டு ஸ்மெல் பண்ட்டு ஒரு மாரி அழுவு கத்து ஓடு அவ்ளோ வேடிக்கையா இருக்கு தெரியுமா ஜாலியா இரு க்கு நிம்மதியா
நா வெளிய எது இல்லைனா நம்ம கூட அது இருந்தாலே டைம் பாஸ் ஆயிடு எந்த ஒரு இதுவு இல்லாம ஃப்ரீயா ஜாலியா இருக்கலா வேற எதுவு பெட் அனிமல் எது வள ப்பலயா நீங்க
இல்ல இதுதா ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து எப்டின்னா எ ஹஸ்பண்ட் வந்து அவரு வள ஒரு நாய் வளத்திருந்தாங்க நா மேரேஜ் ஆன புதுசுல அது ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு ஒரு இதான டாகு அந்த இது வந்து எப்டின்னா ஒரு ஏதோ ஒரு இது வந்து எறந்திருச்சு ரொம்ப ஏஜ் ஆனது அது எறந்துருச்சு அதுல இருந்து வளக்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல இப்ப திரும்பவும் செரி வளப்போம்ன் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துட்டோனா ஒரு குட்டியா இருக்குறத எடுத் எடுத்து வந்து குட்டி நாயா எடுத்துட்டு வந்து வளத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பேரு வச்சமோ அதே பேருதா இதுக்கும் வச்சு கூப்பிடுறது இப்பதான் அது பழகுது அந்த இதுல டைகர்னு வச்சு இப்பதான் கூப்பிடுவோம் வேற எதுவுமே வள க்குறதுக்கு இப்பதைக்கு தோண்ல இது பாத்துக்கவே உண்மையிலே முடியமட் டேங்குது வேலைக்கும் போயிட்டு இங்கேயும் பாத்துட்டு ஒரு நாள் கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சுனா கூட என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்ட்டு அதே திங்கிங் ஆயிடுது
ஆமா இப்ப நீங்க எங்கயாச்சும் வெளில போனா கூட தேட்ற மாரி ஆய் போய்டு ஒரு ரெண்நாள் மூண்நாள் போனா கூட சாப்பாடு எல்லாமே
அ எல்லாமே கஷ்டமா இருப்பு போனன்னா போன அந்த சாட்டர்டே சண்டே கூட எங்க அக்கா கிருஷ்ணகிரில இருக்கா அவ வீட்டுக்கு கூப்ட்ருந்தா ஆனா ம் ஏ ஹஸ்பண்டு நாய விட்டுட்டு எப்டி போவ டைகர விட்டுட்டு எப்டி போவ அப் அப்டினு கேக்குறாரு இதுக்காக ஊருக்கே போவாமல்லாம் எப்புடி இருக்குறது அப்புடின்னு சொல்லி ட்டு இது பண்ணேன் அதுக்கப்புறம் இல்ல சொ ஆ நெக்ஸ்ட் டைம் எப்பயாச்சும் போய்க்கலா இப்பதைக்கு விடு அது கொஞ்சோ வளரட்டும் அப்டின்ட்டாங்க சேரி ஓகே அப்டின்
நம்ம அதுக்காக கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் சேக்ரிபைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப எங்கயாச்சும் போணுனா கூட போ முடியாது ஏதாச்சும் போயிட்டு ஈவினிங் கா மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துரு
ம் இன்னைக்கு இப்போ என்னன்னா போலியோ முடிஞ்சு அப்டியே ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போலாம்னு பாத்துட்டு இருந்தோம் கடைசில பாத்தா அ எ ஹஸ்பண்ட் எ ஹஸ்பண்ட் இங்கில்ல ஃபாரின்ல இருக்காங்க சிசிடிவி வச்சிருக்கோ வீட்ல அத பாத்துட்டு நாய் த ட்டே பாக்குது டைகர் தட்டே பாக்குது சாப்பாடு எதுமே இல்ல நீ எஸ்டா வச்சுட்டு வந்துருக்கலா எஸ்டா வச்சி ஏழு மணிக்கு வச்சது இப்போ வரைக்கும் ஆ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென்ஹார்ஸ் ஆச்சு அது எப்புடி சாப்பிடாம வரும் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு ச்சு நா என்ன செய்யறது இருங்க போறே அப்டின்ட்டு அதுக்கப்புறோ பாட்டக்கு வந்து இது பண்ணே அதனால ஷா ஷாப்பிங்கே கேன்சல் பண்ணிட்டோம் வேண்டாம் அப்டின்ட்டு அதனால அப்புறமேட்டைக்கு நாளைக் இல்ல இது பசியில ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இல்ல இருந்திருக்கு டென் ஹவர்ஸா ஆனா வச்சுட்டுதா வந்த அது எப்பப்ப சாப்ட்டுச்சோ தெரியல ஆனா வந்தோனுமே செமபசி அதுக்கு வந்து அத செய்றது எல்லாத்தையுமே வச்சு எல்லாத்தையுமே சாப்புட்டுருச்சு இப்போ வரைக்கு அப்புடிங்கும் போது ஆ போக மனசுல கஷ்டமாருந்துருக்கு அங்க போய்ருந்தேனா நல்லா நாளைக்கி அதையு போய்க்கலா அப்டின் சொல்லீட்டு உட்டுட்டே
நீங்க நாளைக்கியு இதே மாரிதான போய்டுவீங்க து அப்ப இப்டிதான
இல்லல நாளைக்கின்னா ஒரு கொஞ்சோ சீக்கரமாவே ஷாப்பிங் போயிட்டு அப்டியே கொஞ்சோ அந்த டைமிங்க்கு வந்துட்டோம்னா அதுக்கு ஒன்னு தெரியாது
ம் ம் வீட்ல வேற பாத்துக்கா டாக்க பாத்துக்க வேற ஆள் இல்லையா
ஆ வேற யாருல்ல
ஓ உங்க பேரன்ட்ஸ்ல்லா பாத்துப்பாங்கள்ள அவுங்க தனியா இருக்கீங்களா
ஆமா தனியாருக்கோ அவங்களுக்கு இப் ட்டுன்ந்தாலு டாகு வளக்கறதெல்லா விருப்பமே இருக்காது எ மாமியர் மாமனாருக்கெல்லா அவுங்களுக்கு புடிக் ஆமா அவுங்களுக்கு புடிக்காது அதனால அவுங்க அத இது பண்ணிக்க மாட்டாங்க நா வந்து இருக்கற வீட்ல நா இவரு எ ஹஸ்பண்ட் ஆசப்பட்டாங்களேன்ட்டு பண்ணுவே அ ம் அப்டியே போகுது
செர் செர் செர்
ஓ
வேற இந்த இது கேட் அந்த மாரிலா எதுவு
ம்ஹும் இல்ல அது கேட்டலா இது வரைக்கு வளத்ததுமே இல்ல சின்ன வயசுலருந்து நாங்க எங்க வீட்டுல நா பொறந்த வீட்ல வளத் துருக்கோ ஒரு நாய் கருப்புன்னு தா பேரு அது பேரே கருப்பா கருப்பு பாருங்கேயன்
அதா கருப்பாருந்தா பிளாக்குருந்தா பிளாக்கி இல்ல கருப் க்கி ஒயிட்டா இருந்தா ஒய்ட்டி சொல்லுவாயிங்கள்ல இதானக்கி
தா வச்சிருந்தோ அதனா எறந்துருச்சு ஆ அதுக்கப்புறோ நாய் வளக்கணுன்னாலே அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு இப் பதா திரும்ப அந்த இன்ட்ரெஸ்டோட இப்பதா வளக்கறனே
நல்லதுதா வளங்க அப்டியே உங்களுக்கு ஒரு தொண இருக்குல்ல கூட இருக்கும் போது ஜாலியாருக்கலா
ஆமா இது இது வந்து எப்டின்னா இது என்னமோ ஊர்ல சொல்றாங்க ஜெர்மன் ஷெப்பர்ட்டுங்குறாங்க அத ம் ம் இது அது நல்லாருக்கு
த்துக்கணுன்னா ஃபுட்டு கூட நல்லா ஹெல்த்தியா போட்னு
ஆமா அந்த இது ஹெல்த்தியாதா குடுக்குறோ அந்த இது பிரச்சனல்ல எங்கிட்டு வெளியில போக முடிய மாட்டேங்கிது அப்படிங்கறது மட்டும்தா அது நல்லா சேஃப குட்டியான டாகு அப்டிங்கறாங்க நல்லா
அது உங்களுக்கு பத்துரமா பாத்துக்கோவாங்க
ஆ என்னைய நல்லா பாத்துக்கு அப்டின்ட்டு எங்க அக்காவு அதுதா சொல்றா ஆ இப்ப எங்க அக்காவுக்கே ஒரு டாகு இதே இதுல வேணுன்னு சொல்லிட்டு கேட்டல்லா வச் வச்சிருந்தே ஆனா எங்க அத்தா எங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து வேண்டானு சொல்லிட்டாரு பாத்துக்க முடியாது வேண்டா லைப்ப ஆனா கேட்டு எல்லா வச்சிருக்கே இப்போ வரைக்குமே அந்தத இங்க இருந்து எப்டி கிருஷ்ணகிரிக்கு கூட்டிட்டு வர்றது அப்டின்ல்லாம் யோசிச்ச எல்லா ஒரு இதுல எல்லா விசாரிச்சு அதெல்லா வச்சே ஆனா எங்க அக்கா வேண்டா அப்டின்ட்டாங்க
ஐயோ கஷ்டம் தாலா டாக் வளக்க நல்லா இருக்குமே இன்னு மேல
ஆமா அந் இது என்னன்னா அக்கா வீட்டுல ரெண்டு குட்டிஸ் இருக்காளுங்க அவளுகளே பாத்துக்குவளுங்க ஆனா ஆ எங்க அக்கா அத்தானுக்கு என்ன பயம்னே தெரியல அவங்க எல்லா வேணா வேணா அப்டின்ட்டாங்க கேட்டு கேட்டு பாத்துட்டு வுட்டாச்சு
அதா இப்ப ஊடால ஒரு சிக்ஸ் மந்த்த்ஸ் குள்ள கூட அந்த நிறைய டாக் வச்சு பெரிய நெறைய இஷ்யூ வந்துச்சுல என்ன ப்ராப்ள அது ரபீஸ் வருது அந்த மாரி
ம் இல்ல அதுக்குரியே இன்ஜெக்ஷன்ஸ் எல்லா போட்டோம்னா ஒண்ணு இது ஆகாது இப்ப இதுக்கு வந்து
ஆ கண்டிப்பாப்பா ஆனா வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸ் போன டைம் வந்து ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஆனா இப்ப என்ன போட்டாலுமே வந்து அதாவது இந்த ரோட்ல தெரு நாய்ன்னு சொல்லுவாங்கல அதெல்லா கொஞ்சோ அதிகமா ஒரு மாரி இருந்துச்சுன்னா தனியா கொண்டு போய் எங்க ஃபாரஸ்ட் டுல எங்காச்சு விட்ருலால்ல இவங்க அதுவுமே பண்ண மாட்டிக்காங்க இப்ப இங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்து விட்டுருறாங்களா இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்ட திருப்பி அகைன் வரணு அதுவு எதுவுமே வர மாட்டக்காங்களா அப்டிங்கும் போது நெறைய இன்பெக்க்ஷன் ஆயிருது ஒரு டூ வீக்ஸுக்கு தா முன்னாடி தா எங்க சென்னைல கூட பெரிய பிரச்சனை ஆகி ஒரு அட்வகேட் வந்து ஒரு போலீஸ் சா நீங்க நாய்க்கி என்ன சாப்பாடு போட மாட்டிங்க தெரு நாயிகளுக்குன்னு பெரிய இஷயூ ஆகி சோசியல் மீடியா நியூஸ் எல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இப்போ கூட அது இப்ப ஆ ரொம்ப இது கவர்மெண்ட்ல இந்து ரொம்ப இதா பாக்குறாங்க ரேபீஸ் வந்துரு அதானல நாய எல்லா பத்திரமா பாத்துக்கணு இப்ப ஓனர் வீட்ல வளர் கனா நம்மதா அதுக்கு பொறுப்பு அந்த மாரிதா முன்னாடி இருந்துச்சு ஆனா இப்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க
ம் ம் இப்ப இதுக்குமே ஒரு ஊசி போட்டாச்சு அடுத்தது எதோ ஒரு ஊ சி இன்னு ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்ல போடணுனு இருக்காங்க பத்து பத்தாம் தேதி பத்தாம் தேதினு நெனைக்கிறே பத்தாம் தேதியோ ப பதினொன்னா தேதி ஜூலை வந்து போட்டுருவாங்க அடுத்த ஒரு ஊசி இருக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஊசி அது ஏதாவது பண்ணுச்சுன்னா கூட நம்பளுக்கு எதுவு அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அதுக்கு தடுக்கறதுதா ராபிஸ்க்கன்னு ஒரு ஊசி போலது அதுக்குரிய ஊசிய வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டா போது அப்டின் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறோ ஏதோ ஒரு அ ஏதோ ஒரு இதுல ரெஜிஸ்டர் பண்ணணுங்கறாங்க அதெல்லா பண்ணி வச்சிருவோ அப்டின்னு சொல்லிட்டு எ ஹஸ்பண்ட் சொல் னாங்க
என்ன பண்ணணுமா பண்ணுங்க எனக்கு அத பத்திலா எனக்கு தெரியாது இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வரட்டு ஆமா ஏதோ ஆசைப்பட் டீங்களா அ இது பண்றோ அவ்ளோதா அப்டின்றதுக்காக எதோ சேஃப்டி சேஃப்டினு சேஃப்டின்ட்டு பாத்துட்ருக் ரிங்க ஏ பால் காய்ச்சி கொடுக்கறதோ இது சாப்பாடு கொடுக்குறதோ அதெல்லாம் பாத்துக்குறேன் இந்த ஊசி குடுகுறதோ அதெல்லாம் பாத்துகுரேன் இந்த ஊசி போடுறதெல்லாம் ஆள வர வச்சருங்க எனக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுது
ஏங்க இவ்ளோ செஞ்சிடீங்க ஊசிதானங்க கூட்டு போய் போட்றுக்க வேண்டிதானே
எ அது ஆள் ஃபோன் அடிச்சா இங்கேயே வந்துடுறாங்க
ஆமாமா அது வந்துருவாங்க
அது வந்துருவாங்க அந்த இதுல்லாம் கஷ்ட ரல ஏதோ எதுலயோ போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும்ங்கறாங்க அது எனக்கு தெரியாது
அது ஆன்லைன்ல பண்ற மாதிரி இருக்கும் மாரி இருக்கும்
அது நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அத மட்டும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பாகி எல்லாத்தையும் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் விட்டுட்டேன் நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு
செர் செர் செர் செர் ச் செரி நா அப்புறம் போடட்டாங்க கொஞ்சம் வேல இருக்கு
ஆ செரி ஓகெ
செர் செர் பாருங்க பாய் பாய் பாய்